ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க ஆ நா நல்லா இருக்கேன் தோழி
செரி செரி
என்ன பண்றீங்க
இருக்கே தோழி நீங்க என்ன பண்றீங்க
நானு இருக்கேன் தோழி சாப்
சாப்ட்டு ஆ மா தோழி நீங்க சாப்ட்டீங்ளா என்ன சாப்
ஆமா தோழி சாப்ட்டே நானா நைட்டு கஞ்சிதா தோழி குடிச்சே நீங்க என்ன சாப்ட்டீங்க
எங்க அம்மா சப்பாத்தி குடிச்சே ச்சி சப்பாத்தி சாப்டே
ஆ செரி தோழி தொட்டுக்க என்னது
தொட்டுக வந்து முட்ட ரோஸ்ட் தோழி
எப்டி செய்வீங்க உங்க வீட்ல முட்ட ரோஸ் நீங்க
நா செய்ய மாட்டே தோழி எங்க அம்மா தா செய்வாங்க
ஆ செரி செரி தோழி
நீங்க சமைக்கலா செய்வீங்களா தோழி
ஆமா நான் சமைப்பேன்
பழதான் இரி அப்டிய பிரியாணி எப்டி சமப்பிங்க தோழி சொல்லி தாங்க
பிரியாணி ஃபர்ஸ்ட் நமக்கு தேவ உள்ள காய்கறி எல்லா வெட்டணு வெஜ் பிரியாணின்னா வெஜிடபிள்ஸ் வெட்லா நம்ம நான்வெஜ் பண்றோன்னா மீட்ல்லா கழுவிக்கிட்டு அப்பறம் வெஜிடபிள்ஸ் ஆனியன் டொமேட்டோ சில்லி அந்த மாரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஆயில் குக்கர்ல ஆயில் வெட்டி ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணு கொஞ்சொ
ஆ
அதுக்கப்பறமா மசாலா நமக்கு தேவயுல்ல மசாலாஸ்ல்லா போட்டு சிக்கன் இல்லன்னா மட்டன் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ண தூக்கி போட்டு கொஞ்சமவிசில் வுட்டு கூட ஒரு ஃபோர் கிளாஸ் வாட்டரு ஊத்தி நல்லா ஒரு டூ விசில்ஸ் வந்த பொறக்கு ரைஸ் வந் நம்ம கூட போடலாம் நம்ம வந்து வந்து என்ன ரைஸ்னாலும் போட்லாம் உங்களுக்கு ஸ்மால் ரைஸ்னா ஸ்மால் ரைஸ் போடலாம் பிக் ரைஸ்னா பிக் ரைஸ் போடலா போட்டு நல்லா மெந்த போறவுக்கு எடுத்தோன்னா சூப்பரா இருக்கும் நீங்க பிரியாணிக்கு சைட் டிஷா என்ன வெப்பீங்க
நாங்க வந்து தயிர் பச்சடி சிக்கன் ஃப்ரை
ஆ சிக்கன் எப்டி பொறிப்பீங்க என்ன மாரி மசாலா
சிக்கனுக்கு எல்லா மசாலாவும் போடலாம் தோழி
ம் செரி செரி உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் ரொம்ப புடிக்கும்
ஃபுட்டா எனக்கு ஃபுட்டுனாலே புடிக்கும் தோழி இதனாலே நான் வந்து எல்லாமே சாப்டவே தோழி
ஓகே ஓகே எனக்கு ஃபுட்ல்லா ரொம்ப இஷ் டம் இல்ல ஃப்ரூட்ஸ் தான் அதிகமா சாப்பிடடுறது
ஓ செரி செரி அப்ப நீங்க ரொம்ப குளோவா இருப்பி ங்க போல பிலிபன்ஸ்ல்லா இல்லமா ஆ பரவால்ல தோழி எப்டி உங்களோட டெய்லி ரொட்டீன் சொன்ன நானுமே ஃபாலோ பண்ணி
டெய்லி ரொட்டீன் மார்னிங் எழுச்சது வெந்தய வாட்டரு குடிப்பேன் ஒரு டென் மினிட்ஸ் கட்ச்சு ஷியா சீட் வாட்டர் குடிப்பேன் அப்றோ வந்து இது ஃபுல்லாவே டீடாக்ஸ் வாட்டர் தான் அதுக்கப்புறமா மாயஸ்டரைசர் சன் விடாம ஃபாலோ பண்ணதுண்டு அப்றோ ஃபுல்ல கல்ல மாவு போட்டுதான் பாத் பண்ணுவோ
ஓ ஓகே ஓகே பரவால்ல இல்ல தோழி ஆன ஜ ஃபுட்ஸ்ல்லா சாப்டவே மாட்டீங்க
ஆ சாப்ட்டதே இல்ல இது வரைக்கு ட்ரை கூட பண்ணதில்ல நாங்க எப்பவுமே இந்த கேபேஜ் சிக்கன் இந்த மாத் அதேதா சாப்டுவோ சாலட் சாலட் மாத்ரி உம் உம் அப்பறோ
கூட எதுமே வாங்கி சாப்ட மாட்டிங் கேன்டின்ல இந்த பஜ்ஜி அந்த மாரி
நோ நோ நோ நோ ஆயில் ஐட்டம்ஸ் நோ காலேஜ் போ போனா ரோஸ் மில்க் குடிப்போ கொஞ்சோ அது மில்க்னால அது மட்டு எடுத்து ப்பே அதுவு நேச்சுரலான ரோஸ ரொம்ப காய வெச்சு எடுத்த எசன்ஸ் தா
ஓகே ஓகே சே செம்ம காலேஜ் தோழி நீங்க படிக்கிற காலேஜ்ஜு
ஆமா தோழி ஆமா நீங்க என்ன காலேஜ் படிக்கிறீங்க
நானு ஏ படிக்கிற காலேஜுமே ரொம்ப லக்சுரியஸ்சான காலேஜு நா அத உங்கள்ட்ட சொல்ல விருப்போ இல்ல நீ ப்ளேஸ்னா ஆனா நா படிக்கிற வந்து ரொம்ப லக்
உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல்லா எப்டி தோழி
எனக்கு வந்து ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தோழி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்சுமே வந்து லோக்கல் தா தோழி நா மட்டுந்தா அங்க வந்து கொஞ்ச லக்சுரியஸ் அந்த மாரி
கே ஆமா நம்ம எப்பவுமே அப்டித்தான உம்
க்கலா தா இருப்பாங்க லோக்கலா தா பேசுவாங்க லோக்கல் ஃபுட்ஸ் தா சாப்டுவாங்க ஆன நா அப்டி இல்ல தோழி
ஓகே ஓகே இங்கயுமே எனக்குமே ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு ஆன அங்க வந்து ஓகே ஆவரேஜ் தா ரொம்ப லோக்கல் சொல்ல முடியாது ஒரு பொண்ணு மட்டு ரொம்ப் ப லோக்க இம்பெர்பெக்ட் எல்லாத்துலயுமே
ஓ அப்
ஆமா ஓகே ஃப்ரெண்டுனால எல்லாமே ஓக்கே தானே அப்டின் விட்டுருவோ நாங்க
அப்போ இம்பர்பெக்ட்டான பொண்ணு நீங்க ஏ தோழி அப்டி சொல்றீங்க பாவல்ல அந்த பொண்ணு
ஆமா பாவந்தா ரொம்ப புடிச்சவங்கள தான நம்மளால அப்டி சொல்ல முடியு
ஓ ஓகே தோழி ஓகே ஓகே உம் அப்ற
சோ பெரிய பசங்க யாராவது கல்யாண வெக்கிறீங்களா
ஆமா தோழி இனிதா அக்காவுக்கு கல்யாணோ ஒரு ஃபைவ் மந்த்ஸ் இருக்கு
ஓகே ஓகே மாப்ள எங்க பாத்திருக்கீங்க என்ன வேல பாக்கறாங்க
இந்த ஊர்ல தா கத்தார்ல வேல பாக்கராங்க
ஓகே ஓகே ஓகே என்ன மாத்ரியான ஃபேமிலி ஓங் உங்களுக்கு ஓகே தானா லக்ஸ்சுயரி ஃபேமிலியா
ஆ எங்க ஃபேமிலியோட ஒரு ஒரு பர்சன்டேஜ் கீழ தா இருந்தாலு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோ ஏனா இ நாங்க வந்து நாங்க வந்து கொஞ்ச தாழ்மையான மனசு உள்ளவங்கள வந்து நாங்க நல்லா இது பண்ணுவோ
நாங்களு அப்டிதா எங்க வீட்ல தார் தா இன்னைக்கு இருந்தாலு நாங்க பி எம் டபிள்யூ உள்ள மாப்ளைக்கு தா கல்யாண பண்ணி குடுப்போ செரி ஓகே அக்கா அட்ஜஸ் பண்ணிப்பா அப்டி
ஆ ஓகே தோழி நாங்களுமே கொஞ்சோ கீழ உள்ளவங்கல்லா கொஞ்சோ பாத்துப்போ ஏனா நம்பளால முடியும்ல்ல ஹெல்ப் பண்ணனும்னா உ செல எதுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேருமே வந்து ஹெல்பிங் மைண்டட் ஆலா இல்ல ஆனா அந்த காலேஜ்லயே நா தா ரொம்ப ஹெல்பிங் மைன்டடா இருப்ப கேன்டீன்லா போனா நானு ஜிபே பண்ணுவே நாந்தா ரூவா தருவே அவுங் இவல்லா அஞ்சு பைசாக்கு புரோஜனோ இல்ல
ஐயோ பாவோ அப்டி சொல்ல கூடாத் தோழி போமே நாம எப்பவுமே ஒரு ஹெல்பிங் மைண்டோட இருக்கனு தோழி
ஆ நா ஹெல்பிங் மைன்டோட தா இருப்பே
என்ன ஒரு பட்ஜெட் ப்ராப்ளம் அது நமக்கு தெரியாதுல்ல
என்ன தோழி அவங்கள்ட இருக்கு தோழி ஆனா வந்து அவுங்க ஸ்பெண் பண்ண மாட்டாங்க தோழி
ஆமா ஆமா உண்ம தா அவுங்களுக்கு விருப்பப்பட்டா ஆளுக்காக அவுங்க சேத்து வெப்பாங்ளா இருக்கு ஆமா ஆமா தோழி ஆமா வேற என்ன தோழி நைட்டு சப்பாத்தி குர்மா முட்ட ரோஸ்ட்டு எப்டி வச்சிங்க
அம்மா தா தோழி வெச்சாங்க நா வந்து ரூம்ல தா தோழி இருப்பே எனக்கு எல்லாமே கிட்டே கொண்டு வந்து தந்துருவாங்க இப்ப நா தண்ணி கேட்டா கூட எ கையில வந்துரு ஆனா நா கிச்சன் எப்டி இருக்குனு கூட எனக்கு தெரியாது தோழி ஏனா கிச்சன்க்கு ஒரு ஆளு எல்லாத்துக்குமே வந்து ஆள் வச்சிருக்கோ அப்டி
இங்க நாங்க அப்டி கெடையாது எங்களுக்கு வீட்ல வேலக்காரங்க உண்டு சமச் சம் சம் டைம்ஸ் அவுங்களுக்கு ஒரு லைட்டா ஆ ஃபீவரா இருந்தாச்சா எ ரூம்ல படுக்க சொல்லிட்டு நா கி ச்சன்ல பேய் வேல பாப்பே தோழி எப்பவுமே அப்டிதா ஹெல்பி்ங் மைண்டோட இருப்ப
ஓகே செம்ம கைண்ட் ஹாட்டு பெசனா இருக்கீங்க தோழி
கண்டிப்பா ஆமா ஆமா அது சின்ன வயசுல இருந்தே அப்டியே வளந்துட்டே நா
ஆ ஓகே தோழி
ஒங்கோ எதாச்சு லைஃப்க்கு ஏதாவது நீங்க ஒரு அட்வைஸ் தரனுனா என்ன மாரி அட்வைஸ்
லைஃப்புக்கு வந்து ரொம்ப இன்டிபெண்டன்டா இருக்குனு நெனைக்கிறே தோழி
எனக்கு அட்வைஸ் கேட்டே தோழி நீங்க உங்க அட்வைஸ் சொல்வீங்க தோழி
ஒங்களுக்கு தா சொன்னே இன்டிப்பென்டன்டா இருக்குனு பாருங்க தோழி
பா கண்டிப்பா இண்டிபென்டன்டா இருக்கு சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பா இஷ்டம் இல்லாம இரு க்க முடியல தோழி
இல்ல தோழி நா இன்டிபெண்டன்னா இந்த மாரி சொல்லல
ஆ ஓகே ஓகே தோழி இப்ப தோனன நேரத்துக்கு பைக் எடுத் து அடங்கனு அதா தோழி இண்டி சிரிக்காதீங்க தோழி
ஆமா தோழி கண்டிப்பா எனக்கு அந்த மாரி இருக்கனுன் ஒரு ஆச தோழி
கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே அப்டி இருக்கனு யாரையு டிப்பன் பண்ணி இருக்க கூடாது
ஆமா தோழி அந்த மாரி எக்கப்போ
உ அப்பறமா அடுத்த என்ன மாரி வேல பாக்கலாம்னு நனைக்கிறீங்க
ஆ எப் நா என்னோட ஸ்டேட்டஸ்க்கு வேல பக்கணும்னா ஐ டி ச் அந்த மாரி நா போலானு இருக்கே தோழி நா இப்ப வந்து
இதுல்லா இருக்கு
என்ன தோழி நாங்களே ஒரு பிராஞ்ச் ஓப்பன் பண்ணி எனக்கு கீழ வந்து நா இப்பரா செலக்ட் பண்ணலா அப்டின்னு இருக்கேன்னு தோழி இந்த பாவப்பட்டவங்களுக்குலா வேல தரலா எனக்கு ஒரு அஞ்சு ஃப்ரெண்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இந்த வேல தரலா அப்டின்னுந்து இதுதா வந்து என்னோட ஆச தோழி ஆ ஆமா தோழி நா வந்து இப்ப எம் ஃபில் வரைக்கு படிச்சிருக்கே தோழி எம் ஃபில் படிச்சுட்ருக்கே சோ வந்து
நாங்களு அப்டி தா அந்த ஒரு பெரிய பிராண்ட் ஓபன் பண்ணலா இருக்கிறோ இந்த பாட்டா அந்த மாரி நெறைய பெரிய ஒரு பேங்க் ஷோரூ ஓபன் பண்லான்ருக்கோ
பார கால்ல தூவீ கண்டிப்பா நா ஓகே தோழி ஓகே ஓகே
அப்பரே ஏதாச்சு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நா கண்டிப்பா உங்களுக்கு கூப்பிட்ரோ தோழி
அந்த அளவுக்கு எனக்கு வராதுன்னு நனைக்கிறே தோழி என்னா வந்
கண்டிப்பா வராம இருக்கணு கன் ஓகே ஓகே தோழி ஒங்க ஃப்ரெண்ஸ் யாராது அனுப்பி விடுங்க தோழி அங்க வந்து கீப்பர் வேலைக்குலா ஆள் இல்ல
அப்பா எ ஃபிரெண்ஸ் வந்துருவாங்க வேல அப்டின்னா ஏன்ன வாய தொரந்துட்டு வந்துருவாங்க எப்படி இருக் எ ஃபிரெண்ஸ்லா வந்து எந்த வேலயா சொ
அவங்க உங்கள்ட்ட ட்ரூவா தான அ உங்கள்ட்ட ட்ரூவா தான இருக்கறாங்க அப்புற எப்படி நீங்க அவங்கள பத்தி எப்டி பேச தோணுது உங்களுக்கு
இ எ வீட்ல ந சொல்லலயே எ ஃப்ரெண்ஸ பத்தி இவ வேவ அப்டின்னா அது எந்த வேலயா இருந்தாலு அத வந்து துணிஞ்சு பண்ணிருவாங்க தோழி ருவா கிடைக்குது அப்டின்னா வந்து அவங்க வந்து எந்த எல்லைக்கு கூட எ ஃப்ரண்ஸ் போவங்க தோழி அத நனைச்சு நா ரொம்ப பெருமப்படுவே தோழி எ ஃப்ரன்ஸ நெனச்சு ஏனா வந்து ஒரு சின்ன எதாவ்து யாரவது வந்து வேல சொல்ற ஆ அது நம்ம பண்ணுவோ அப்படினு இந்த முந்திரி கொட்ட மாரி முந்திருவாங்க
கண்டிப்பா அப்டி இருக்கணு உழைப்பாளிவா இருக்கணு ஃபேமிலிக்கு சப்போட் டிவா இருக்கனு எப்பவுமே
பாத்துட்டே ஆனா எ ஃப்ரெண்ஸ் எப்டிதா எப்டி தெரியமா தோழி இந்த ருவா கெடச்சாலு வீட்டுக்கு தர மாட்டாங்க அவங்களே ஆட்டய போட்ருவாங்க அந்த மாரின் ஆ தப் சோல தோழி நேத்து ஸ்பாதி வரு அப்டிதா தோழி ஒரு பிள்ள எப்டினா அப்டி ஐநூரூவா கட்டாவே தூக்கிருவா இன்னொரு ரெண்டு பிள்ளேள் உண்டு தோழி அது ரெண்டு பிள்ளேளுக்கு எப்டினா ஸ்காலஷ்ஷிப் வரு தோழி ஆனா அதுவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வேற அக்கௌண்ட்ல மாத்தி விட்டு
இப்டிதா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிரெண்ட் என்ன பண்ணுவானா அவங்க அம்மா வந்து பேங்க்ல இருந்து பைசா என்னி கொண்டுட்டு துண்டா ரெண்டாயிரோ மூஆய்ரோ
ஆ அதுலா தப்புல தோழி இந்த மாரி ஆ என்னோட ஃப்ரெண்ஸ் இப்டி இருப்பாங்க தோழி அதுக்கு என்ன செய்யனே எனக்கு தெர்ல தோழி
எல்லாரு மாறணு தோழி ஓகே தோழி நா இன்னொரு நாள் கண்டிப்பா உங்கள்ட்ட பேசுவே
நம்மளுக்கான நேரம் முடிந்து விட்டது தோழி மீண்டும் சந்திப் ஓகே ஃபைன்